தலர் நல்லா இருக்குங்கங்கா ஆஹ் நல்லா இரு தல நீங்க தல
நீங்க
தோழர நல்லா இருக்கிறேன் தோ நல்லா இருக்கன்
ஆஹ் நல்லா இருக்கேன் தோழர் இன்னைக்கு எந்த தலைப்புல பேச போறீங்க தோழர்
ஓகே தோழர் இது தோழர் ஒரு தலைப்பு ஒண்ணு எடுத்த தோழர் வீட்டுல எனக்கு ரொம்ப ஒரு இது தோழர் அஹ் வீட்டை வந்து நான் அவங்கள மட்டும் ஏதாவது நான்னு அவங்க முன்னே முன்னே முன்னே முன்னேற்கணும்னு எனக்கு ஒரு இது தொடர் அதனால நல்லா கடுமையா ஒளைக்கறேன் இன்னும்ன்ன இன்னும் இன்னும் நல்லா உழைச்சி அவங்கள மட்டும் கர சேத்திட்டன்னா போதும் தோழர் எனக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு இது அதுதான் தோழர் மத்தபடி எந்த ஒரு இதுவும் இல்ல தோழர் சின்ன
கண்டிப்பா ந நம்ம உழை க்கிறதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்குங்க தோழர் அதனால பயப்படாதீங்க தோழர் கண்டிப் நம்ம கடினமா உழைக்கிறோம்னா அந்த உழைப்புக்கான பலன் கடவுள் கண்டிப்பா கொடுக் வர அத நீங்க நம்புங்க தோழர் எந்த ஒரு வழைப்புல நம்ம எவ்ளோ உழைப்ப போடுறோமோ
ஆ தோழர்
அந்த உழைப்புல நம்ம காட்டுற ஆ அந்த உழைப்புல நம்ம போடுற எஃபர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுவா இருக்கட்டும் சரி எதா இருந்தாலும் சரி அதுல நம்ம உன்னிப்பா கவனிச்சு அந்த வேலைய நம்ம ஒரு கட்டுக்கோப் ப்பா செய்றோம் அப்டின்னாலே அந்த உழைப்பு கண்டிப்பா பலன் கிடைக்குன்றது
நம ஓ சரிங்க தோழர் சரிங்க தோழர் அதுதான் தோழர்
ஒரு அடுத்தபடி போனோனா நம்ம இன்னு அடுத்த அடுத்த இதலாம் நம்ம எப்டியெல்லாம் முயற்சி செஞ்சா நம்ம மேலைக்கு போவோம் அப்டின்றதையும் நீங்க யோ சிங்கத்தோழர் இப்ப நம்ம இதை செஞ்சா நம்மப மேல போலாம் என்னைக்கு கண்டிப்பா தோழர் என்னைக்குமே பாத்தீங்கன்னா பூஜ்ஜி த்துல இருந்துதா ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் தோழர் பூஜீயத்துல இருந்து ஆரம்பி ச்சி படிப்படியா மேல போய போங்க தோழர் கண்டிப்பா
உண்மை உண்மை உண்மைதான் தலை தோழர் அது
அப்டின்றீங்கன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணனும் என்ன செஞ்சா அடுத் கட்டத்துக்கு நம்ம போவோம் அப்படின்றத நீங்க யோசிச்சு யோ சி செஞ்சீங்கன்னா ஏன்னா நீங்களே சொல்லிருக்கீங்க என் குடும்பத்த நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனும் ஆனாலும் உழைக்கிறான் அப்டின்ற கு நம்மளால அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம கால் வைக்கிறோம் அப்டின்னும் போது நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துர கூடாது ஏன் சொல்றன் பாத்தீங்கன்னா நம்ப எடுக்கிற ஆ உழைப்புன்றது வந்து நம்ப காப்பாத்திக்கணுன்ற இது ரொம்ப பெரிய விஷயோ ல்ல உழைப்புக்கான பலன் கடைக்கறத காப்பாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டோ இப்ப இருக்கிற காலகட்டத்தில அத நம்ப காப்பாத்தி கண்டிப்பா கா பாத்தி அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம போகும்போது அத கரெக்டா பயன்படுத்தணு
ஆமாம் தோழர்
தப்பான வழியில நம்ம ஆ ந பணம் இருக் இருக்கறவங்களுக்கு ஓகே அது அவங்க இது பண்ணிக்குவாங்க நம்ம வந்துஹ கண்டி ஹ இல்ல பணம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அஹ் தூக்கி விட ஆளுங்க இருப்பாங்க முக்கியமா அது வந்து பாத்தீங்கன் ஆ ஆ எல்லாரு சொல்லக்கூடிய ஒரு இது அ நடைமுறைல இரு இருக்குற ஒரு விஷயமும் அதுதான் பணம் இருக்கிறவங்களுக்கு ஒருத்த து யாராச்சும் ஒருத்தர் கை குடுக்க ஏத் ஏதோ ஒண்ணு உதவ இருப்பாங்க ஆனா நம்பள மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்துக்கு போனோம் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம நம்ம குடும்பத்தை கொண்டு போயிட்ணும் ஒரு உறவினர்கள் முன்னாடி நாமளும் ஒரு ஆளா நிக்கணும் அவங்க முன்னாடி நம்ம ங்கப்பற்றக்க கூடாது
ஆமாம் தோழர்
க்கும் போது ஒரு ஒரு விஷயத்த நம்ம பாத்து பாத்து தான் செஞ்சாகணும்
நம்மளுக்கு நம்மளுக்கு நல்லது செய்யலனா கூட தோழர் யாரும் நம்மள இது பண்ணாம இருந்தாலே த தீங்கு விளைவிக்காம இருந்தாலே ஆனா நீங்க சொன்னது ஒரு இதுல உண்மதான் தோழர் பணக்காரங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்குள்ளயே அவங்க இப்ப அவங்க தவிர ஆஹ் இங்க மத்தபடி எதையு யோசி
நமக்கு உதவ யாரும் வர வரமாட்டாங்க அவுங்குதா யார் தோ ஒரு விதத்துல உதவுறவங்க இருக்காங்க
ஆஹ் தோழர் உதவணு அந்த மனசு இருக்கிறதுக்
கண்டிப்பா உம் உம் கண்டிப்பா தோழர் இது உண்மை தோழர் நிஜமா இந்த வார்த்தை நீங்க சொன்னது உண்மை நூத்துக்கு நூறு உண்ம அந்த உதவணுன்ற இருக்க மனநில கூட இல்லாதவனுக்குதா அந்த கடவுள் குடுத்துருக்கிறாரே தவிர இருக்கிறவங்க க்கு ஒருத்தனுக்கு அந்த வாய்ப்பு அந்த அந்த தோண மாட்டேங்கிது எப்பயுமே அது உண்மை தோழர் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு
ம் அது என்ன அவங்களுடைய மனப்பான்மை அப்டி ஆயிட்ருக்குது தோழர் இல்லின்னா
எப்பயுமே ஒருத்தங்க கீழயே இருக்கணுன்னு நெனைக்கிறது அவங்களோட நெனப்பா இல்ல நம்பளுக்கு மேல வந்துட்டா அஹ் நம்பள யாரும் மதிக்க மாட்டாங்க அப்டின்ற ஒரு நெனப்பா அது தெரியல எப்பயுமே அவங்க நெனைக் கேட்டுங்க ஆனா அஹ் அவங்களுக்கு தெரிய தெரிய மாட்டேங்குது நம்மள உயர்த்தி விட்டா அவங்கள நம்ப எப்டி உதாசன செஞ்சுடுவோமா
ஆஹ் நம்பளும் அவங்களு
பாத்தீங்கன்னா ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா அத வந்து நம்ம காலம் பூரா மறக்க மாட்டோ எப் எப்பயுமே ஒருத்தர் கஷ் பக்கத்துல இருக்கும் போது ஒருத்தர் உதவி செய்யறாங்கன்னா அது யாருமே மறக்க மாட்டாங்க
ஆமாம் தோழர் உண்மைதா தோழர்
க்க மாட்டாங்க
ஆஹ்
க்கிறது இல்லையா அப்டி நெனைச்சாங்கன்னா
இந்த இந்த இந்த கருத்து வேறுபாடு இருக் அ அது தல அது‌தா ஆ அதுதான் தல
கீழயே இருக்கணுன்னு நெனைக்கிறாங்க ஒரு சில பேரு நம்ம மேல வந்து தா ஆஹ் நம்பள வந்து உதாசனப்படுத்திடுவாங்களோ அப்டின்ற ஒரு சு சில பேருக்கு இன்னுமு இருந்துட்டே இருக்கு நம்ம எப்டி இருக்கோமோ அப்டியே இருக்குணுன்னு நெனக்கிறாங்க ஆனா நமக்குதா தெரியு அதோட கஷ்
வழிகள் எல்லாமே கோளாறு நம்ம எவ்ளோ அவமானோ எவ்ளோ அடிபட்டு இருக்கே
கண்டிப்பாக தோழர்
அதுதா தோழர் ஒரு
க்கு நம்ப கஷ்டப்பட்டு அது கண்டிப்பா அது வந்து அவங்க உணர மாட்டாங்க ஒரு சில பேர் உண் மார்றவங்க இருக்காங்க ஒரு சில பேர் உணர்ந்து அதோட வலிய புரிஞ்சி இருக்றவங்க இருக்காங்க ஒரு சில அ இது அத விட பாத்தீங்கன்னா இப்போ நூத்துக்கு ஒரு எண்பது பேர் அத பத்தி, ஆ ஒரு இருபது பேர் அத பத் தி நினக்கிறாங்கன்னா மீதி எண்பது பேரு இந்த மாரிதா நெனைக்கிறாங்க அவங்க நம்பளுக்கு மேல வந் கூடாது மேல வந்துட்டாங்கன்னா நம்பளது உதாசீனம் செஞ்சுடுவாங்
ஏன்னா அவங்களுக்கு நம்ம நிகர் ஆயிடுவோ அப்டின் த்து அவங்களுடைய ஒரு இது தோழரே இது அதுதா
ஆ ஆ முடிஞ்ச வரைக்கும் என்ன தெரியுமா தோழர் பண்ணணும? நம்ம வந்து நல்லா இருக்கோன்றது அவங்க முன்னாடி காட்டிட கூடாது தோழர் நம்ப கீழேயேதா இருக் க்கு அப்டின்றதயு அவங்க நெனைச்சுக்கிட்டு இருக்கணு நம்ம மேல வந்ததுக்கு அப் அப்றோ அவங்களா பாத்து தெரிஞ்சுக்கணும் தோழர் அப்போதா அவுங் ஆஹ் நம் நம்பள என்ன நெனைச்சாலும் வயிரே எரிஞ்சாலும்,
ஆஹ் தோழர்
து சந்தோஷத்த குடுக்கும் அந்த சந்தோஷ் அத விட நமக்கு பெருசாகவே இருக்காது மெயினா பாத்தீங்கன்னா மெயினா இப்போ இப்போ ஆஹ் நம்மள மாரி இருக்கிற பசங்க எல்லாருக்குமே ஆஹ் பெரிய விஷ விஷயமா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நம்மளை வந்து உதாசனப்படுத்துறவங்க முன்னாடி
வாழ்ந்து வாழ்ந்து கா வாழ்ந்து காட்டணும் அதுதான் தோழர்
அந்த விஷயத்துக் கோசரம் தான் எல்லாருமே பாடுபடுறாங்க உன்னொன்னு இன்னா இன்னா தோணுதுன்னா இவங்க இல்லன்னா நம்பளால நம்ம அந்த அந்த எண்ணம் நம்பளுக்கு வராமலயே போயிடும் இல்லைங்களா
ஆமாம் தோழர் அதனாலதான் நம்புளுக்கு ஒரு ஏனி இப்ப அந்த மாதிரி தோழரு இவங்க நம்புளுக்கு
கண்டிப்பா தோழர் அ அவங்க நம்ப உதாசனைப்படுறதுனால தான் நம்ம அந்த கோவத்துல தான் நம்ம எ இருந்து மேல வரணும்ன்றதயே நாம நனக்கிறோம்
ஆமாம் தோழரே நம்மளுக்கு அது அதுதான் அவங்க இல்லன்னா நம் முன்னேற முடியாது
பா முடியாது தொள்ள நம்ம அதை பத்தி நனக்க கூட மாடோம் தோழர் நம்ம அதை வந்து அஹ் உதாசனப்படி நம்ப உதாசனப்படுத்திருவோம் எப்போ நம்பளுக்கு இலுவு படுத்து ஒருத்த இருந்தாதான் நம்போ அடுத்த நலைமைக்கு போனோன்றதையோ ஆஹ் அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டிடணும்ன்ற எண்ணமும் அந்த இது வந்து நம்மளுக்கு தோணும் தோலர்
இல்லன்னா நம்பலு நம்பலுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாம போய்ட்டு இருந்துருக்கும் அதா தொலர் அதுதான் தோழர் நீங்க சொன்னது நஜமாவே அது கோடிட்டு கோடிட்டு இது பாக்கலாம் தோலைறது இது நிஜமாவே
கண்டிப்பா எண்ணக்குமே ஓலைப்ப நம்புவோம் ஒளைச்சவன் என்னைக்குமே வீணா போனதா சரித்திரமே கடையாது ஆனா அந்த உழைப்புனால வர்றதை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும்னா மேல போவோன்றது இரண்டாவது உண்மை அது ரொம்ப ரொம்ப முக் முக்கிய நம்ம ஒரு ஒழைப்பு ஒழைக்கிறோன்னா அத வந்து நம்ம கரெக்டா அந்த ஒழைப்ப பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அந்த ஒழைப்ப நம்ம எடுத்துட்டு போற மாரி பயன்படுத்திக்கணும அந்த ஒழைப்ப
ஆமாம் தோழர் உண்மைதான்
அத நம்ம பயன்படுத் த்து மேல போறதுன்றது நம்ம கையிலதா இருக்குது அது உன்னோருத்தர் வந்து நமக்கு அது பயன்படுத்தி குடுத்ருவாங்க அது நடத்தி குடுத் த்துருவாங்கன்றது வந்து என்னைக்குமே நம்பாதீங்க நாம முயற்சி பண்ணாம நாம ஒரு செயல அடுத்த கட்டத்து கொண்டு போகாம இங்க எதுமே நடக்காது முதல்ல நீங்க யோச்சு பாருங்க அவ் அவ ஏன் நம்மளுக்கு பண்ணணும் கண்டிப்பா யோசிப்பானா இல்லயா யாரா இருந்தாலும்
ஆமாம் தோழர் ஆமாம்
என்னோட விஷயத்துல நெறைய நடந்திருக்கு கடைசி வரைக்கு நா வந்து பத் பாத்தீங்கன்னாவே அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்க ஏன்னா நம்பிக்கையானவங்கன்றது வந்து என்கிட்ட நெறைய இருந்தாங்க
ஆ தோழர்
நம்பிக்கையான ஆ உறவினர்கள்
ந நம்பரு
நம்பிக்கையான நண்பர் இருந்ததுனால எனக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு எனக்கு உதவிடுவாங் அந்த என்ன என்ன அடுத்த கட்டத்துக்கு நான் முயற் ஆ முயற்சிக்கலனா கூட அந்த அடுத்த கட்டத்துக்கு போல போ போறதுக்கான உதவி எனக்கு கெடைக்கும் அப்டின்னு நா ரொம்ப நாள் நெனைச்சுக்கிட்டே இருந்தே ஆனா ஒரு கட்டத் த்துலதா புரிஞ்சுது நாம அடியெடுத்து வைக்காம நாம முயற்சி செய்யாம அடுத்த கட்டத்துக்கு எதுவு போகவு முடியாது நடக்கு நடக்காது அப்டின்ற ஒரு விஷ் விஷயமே நான் அதுக்கப்றமா தான் புரிஞ்சுகிட்டேன்
உண்மைதான் தோழர்
கண்டிப்பா அது உண்ம தோழர் நீங்க வேனா முயற்சி செஞ்சு பாருங்க யா நீங்க வந்து யார பத்தியு கண்டுக்காதீங்க உங்கள பத்தி தப்பா பேசுறவங்களையு கண்டுக்காதீங்க உங்கள பத்தி நல்லதா பேசுறவங்களையும் கண்டுக்காதீங்க நம்ள பத்தி உயர்ந்தவங்களா நெனைக் க்கிறாங்க தாழ்ந்தவங்கன்னு நினைக்கிறாங்களா அவங்க பக்கம் திரும்பியே பாக்காதீங்க நம்ம உழைப்பு வந்து இவங்களுக்கு ஒருத்தர் சொல்லி நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போணும்னு நினைக்கா நினைக்காதீங்க இவங்கொன்ன உழைப்ப நம் அப்புடிங்க அந்த ஒழைப்புக் க்கு நூறு சதவீதம் முயற்சி செய்யுங்க அந்த உழைப்ப கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனும் முடிஞ்சளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனும்னு நினைங்க இப்ப ஒரு ஒரு உழைப்பு நம்ம போட்டுட்டுருக்கோம் அந்த ஒழப்ப அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போனும் நினைங்க கண்டிப் இப்பா பாருங்க நல்லது நடக்கும்
ஓ சரிங்க தோழர் அதுதான் நீங்க சொன்னதுல இது பண்ணி நான் உங்கள சந்திக்கிறோம் தோழர் நீங்கள் பி ஐ பி ஐ குடும்பத்தோட நான் நல்லா இருக்கிறேன்ன நா கூடிய சீக்கிரம் உங்க
கண்டிப்பா தோழர் அத கேக்குறத விட சந்தோஷமான விஷ் சரி
சரி நீங்களும் நல்லா இருங்க சரிங்க தோழர் நீங்களும் நல்லா இருங்க வீட்டுல இருக்குறவங்களும் நல்லா பாத்துகங்